ஆமாங்க எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கே தோழி நீங்க நல்லாருக்கீங்ளா
ம் நா நல்லாருக்கே தோழி ஆ இனிமேதா தோழி நீங்க சாப்ட்டீங்ளா
ம் இல்ல தோழி இனிமேல் தா இரவு உணவு இன்னு ரெடியாகல தோச தா தோழி சாம்பார் செஞ்சுட்டே
ம் ம் ம் ம் செரி தோழி ம் தோழி இப்பவே எனக்கு நீங்க உணவுன் சொன்ன உன்ன தா எனக்கு ஞாபகோ வருது எனக்கு இந்த நெய் சோறு சொல்வாங்கில்ல தோழி அது பத்தி உங்களுக்கு தெரியுமா தோழி அது செய்ய தெரியுமா எனக்கு செய்முறை விளக்கோ மட்டு குடுக்கறீங்ளா தோழி
ம் செரிங்க தோழி நா சொல்றே தோழி நா ஒன்னு ஒன்னா சொல்லும் போது நீங்க எல்லாமே நோட் பண்ணி வெச்சுக்கோங்க தோழி உங்களுக்கு க நல்ல உத் இதுவா இருக்கு நீங்க சமைக்கும்போது கொஞ்ச ஈஸியா இருக்கு
ஓக் தோழி
ம் இப்போ நீங்க எ இப்ப நம்ம ஒரு கிலோ அரிசி எட்த்துக்கிறோ அப்டின்னா
ம்
அதுக்கு ஒரு ரெண்டு வெங்காயோ ஒரு ரெண்டு தக்காளி வெச்சுக்கோங்க தோழி ரெடியா அப்றமா கொத்துமல்லி ஒரு அர கொ ஒரு அரக்கட்டு கொத்துமல்லி அ புதினா ஒரு கொஞ்சோ அதுவு ஒ ஒரு அரக்கட்டு கம்மி அது விட கொஞ்சோ கம்மிதா அதுவு நல்லா கிளீன் கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க தோழி அப்பறமா ஒரு நாலு பச்ச மொளகா இதெல்லா நீங்க ஒரு சைட்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தோழி அப்றமா நம் ம ஒரு அ அண்டால இப்போ நம்ம என்ன பண்ணணு எண்ணெ சூடு பண்ணிட்டு அதுக்க அதுல நம்ம என்னா பண்ணனு பட்ட லவங்கோ க்ராம்பு இது எல்லாமே அந்த ப்ரியாணி எல கூட நம்ப போட்லா தோழி அது போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயோ கட் பண்ணி வச்சிருப்போ இல்லையா அந்த வெங்காயோ அந்த எண்ணெய்ல ஆட் பண்ணணு தோழி
ம்
அதுக்கப்புறமா அது கொஞ்சோ நல்லா வதக்கிட்டு அது ஒரு லைட் ப்ரௌன் கலர்ல வரபோது நம்ம அதுல என்னா பண்ணணு இந்த க் தக்காளி நம்ம வெட்டி வச்சிருக்கோ இல்லியா அதுவும அதுல ஆட் பண்ணிக்கணு தோழி அதுவு கொஞ்ச நல்லா வதக்கிட்டு அப்புறமா அதுல நம்ம பச்ச மொளகா அந்த ஆ கொத்துமல்லி இது இருக்கு இல்லையா புதினா
ஆமா தோழி
அது எல்லா என்னா பண்ணு அதுல ஆட் பண்ணிக்கணு தோழி தக்காளி கொஞ்சோ லைட்டா வதக்குன உடனே அதுல நம்ம கொத்துமல்லி புதினா பச்ச மொளகா எல்லாமே பச்ச மிளகா நடுவுல வெட்டி வெட்டி அதுல போட்டுணு தோழி
சரி தோழி
தேவ அளவுக்கு நம்ம உப்பு போட்ணு தோழி இதுல மிளகாத்தூள் எல்லா போடக்கூடாது
ம் ம்
செரிங்களா தேவ அளவுக்கு உப்பு போட்டு நல்லா இத் வதக்கிட்டு நம்ம என்ன பண்ணனு இப்ப நம்ம இப்ப நாலு கப் பு நம்ம அரிசி எடுத்திருக்கோம்னா ஒரு கப்புக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி அளவுக்கு நம்ம போட்ணு தள் தோழி அப்போனா நம்ம ஒரு கிளாஸ்ஸு அரிசிக் கு நம்ம ரெண்டு கப்பு தண்ணி போடுறோ அப்டின்னா நாலு இதுக்கு நம்ம எவ்ளோ அப்டின்ட்டு கணக்கு பண்ணி ஆ நம்ம ஆமா ஆமா நம்ம கணக்கு பண்ணி ஒரு அர ஒரு கிளாஸ்ஸு அரிசிக் கு ரெண்டு கிளாஸ் தண்ணி அந்த மாரினா அப்ப நம்ம நாலு கிளாஸ்க்கு எவ்ளோ தண்ணி போடணு அப்டின்ட்டு கணக்கு பண்ணி அ எட்டு கிளாஸ் வருதா எவ்ளோ வருது அப்டின்ட்டு நம்ம பாத்து அந்த கணக்கு பண்ணி ந போட்டுணு அதுக்கு மேல நம்ம போடக்கூடாது தோழி ஏனா நம்ம ப்ரியாணி அரிசி எடுக்கிறோ இல்லியா அது பாத்தீங்கனா ரொம்ப வெந்துச்சுனா சாப்பாடு அப்புறமா அது ரொம்ப கொள கொள ஆயிரு தோழி அதனால நம்ம என்ன பண்ணணு கரெக்டா அளவுக்கு அரிசி எடுக் றோனா அந்த அளவுக்கு கரெக்டா ரெண்டு எந்த கப்புல நீங்க அரிசி எடுக்கிறீங்களோ அது அதே கப்பு அளவுக்கே த தண்ணியு கரெக்டா ஆமா ஊத்தி அதுல நீங்க என்ன பண்ணணு அது அப்டியே மூடி சாப்பாடு அப்டியே அதுல கலக்கி நம்ம உப்புக எல்லா கரெக்டா இருக்கா செக் பண்ணிட்டு நம்மளுக்கு எவ்ளோ உப்பு தேவையோ அவ்ளோ அள அளவுக்கு உப்பு இருக்கா அப்டினு செக் பண்ணிட்டு நம்ம அது மூடி வச்சுர்ணு தோழி கரெக்டா அது நமக் கொஞ்ச நேரோ ஒரு பத்து நிம்ஷோ பதுனஞ்சு நிம்ஷோ விட்ட ஒட்ன அத டக்குன்னு அந்த தண்ணி எல்லா அப்டியே இது ஆயிரு தோழி நம்ம என்ன பண்ணனு கொஞ்ச லைட்டா கரண்டிய சைட்ல இருந்து விட் விட்டு கொஞ்ச மேல கிழோ திருப்பி விட்டு தம்க்கு விட்ரனு தோழி அவ்ளோதா தோழி அதுக்கப்பறமா இதுக்கு நம்ம தால்சா செய்லா ஆ இந்த குருமா செய்வாங்க இல் லியா சிக்கன் குருமா மட்டன் குருமா எது வேனா நம்ம வச்சு சாப்புட்லா தோழி இதுக்கு நம்ம சிக்கன் குருமா வச்சோனா அ நல்லா இருக்கு தோழி
ம் ம் ஆ அத ப அத பத்தி கொஞ்சோ சொல்றீங்ளா தோழி அது எப்புடி செய்யுறதுன்னு
இப்ப நம்ம வெறு சிக்கன் குருமா வெக்குறோ அப்டினா இதுக்கு இதுலயே நம்மளுக்கு தொட்டுக்க சிக்கன் இருக்கு இதுவே நம்ம தால் ச்சா வெக்குறோ அப்டினா நம்ம என்ன பண்ணனு சிக்கன் சிக்ஸ்டி பைவ் அந்த மாரி வறுத்துக்குட்டோனா சூப்பரா இருக்கு தோழி இப்போ நா உங்களுக்கு குருமாவோட ரெசிபி சொல்றே தோழி இது எப்டி செய்வோ அ அப்டின்ட்டு அதுவு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க தோழி
க்குல வந்து எச்சில் ஊறுது தோழி எனக்கு இப்பவே செஞ்சு சாப்புட்ணும் போல தோணுது நீங்க சொல்லுங்க மேல சொல்லுங்க தோழி
ம் ம் ம் செரிங்க தோழி மிக்க மகிழ்ச்சி இப்ப நீம்ம இம்ம நம்ம எப்போ குருமா செய்றோ அப்புடின்னா அதுக்கு இப்ப நம்ம எவளோ கறி தேவையோ அவளோக் இப்போ நீங்க ஒரு அர கிலோ கறி எடுக்கிறீங்க அப்புடினா அ அதுக்கு நம்ம ஏர் ஏத்த மாதிரி நம்ம தக்காளி வெங்காயம் அப்பறமா தேங்கா ஆ இப் இப்போ நீங்க நாலு அல் நாலு தக்காளி எடுத்துக்கோங்க நர் கொஞ்ச நல்லா க்ரேவி வேணுன்னா நாலு எடுத்துக்கோங்க தக்காளி இல்ல நம்மளுக்கு கொஞ்சமே போது அப்புடின்னா அப்போ ரெண்டு தக்காளியே போதும் பெரிய பெரிய ரெண்டு தக் க்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு ஒரே அளவுக்கு எடுத்தாலே போதும் அதிகமா எடுக்கணுன்னு தேவையில்ல நம்ம என்ன பண்ணனு அந்த இதே அதே மாரி நம்ம எப்புடி பிரியாணிக்கு போடுறோமோ அதே மாதிரி பஸ்ட்டு எண்ணெ போட்டு நம்ம அந்த பட்ட லவங்கோ அப்பறமா பிரியாணி எல அப்பறமா என்ன இந்த ஏலக் க்கா இது எல்லாமே எ எண்ணெயில போட்டு அது கொஞ்சோ வெட்ச்ச ஒடனே நம்ம அதுல வெங்காயம் வெட்டி அதுல ஆட் பண்ணிக்னு தோழி அதுக்கப்பறமா என்ன பண்ணனு கொஞ்ச வெங்காயம் பரௌனிஷ் ஆகும் போது நம்ம என்ன பண்ணணு இந்த தக்காளியு இதுல ஆட் பண்ணிக்கணு தோழி அதுவு ஆட் பண்ணி அதுவு நல்லா வதக்கிட்டு அப்றமா இந்த கொத்துமல்லி புதினா இந்த பச்ச மொளகா இதெல்லா நல்லா வாஷ் பண்ணி இதுவு அந்த தக்காளி ஆட் பண்ணிட்ட அப்பறமா இதுவு ஆட் பண்ணிக்கணு தோழி அப்புறமா நம்ம மஞ்சத்தூளு மெளகாயத்தூளு அ சிக்கன் க்ரேவி மசாலா உப்பு இது எல்லாமே போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே இந்த வதக்கணு எந் செங்க இது இருக்கு இல்லையா வெங்காயம் தக்காளி அதுலயே போட்டு இந்த மசாலாவு நல்லா வதக்கணு லைட்டா எண்ண பிரிஞ்சு வரும் பாருங்க இந்த மசாலா இது ஆயிட்ட ஒடனே அப்போ என்ன பண்ணனு நம்ம இந்தவோ கழுவி வச்சிருக்குற அந்த சிக்கனு அதுல போட்டுட்ணு நம்ம இது சிக்கன்னு நம்ம வெங்காயமே வதக்கும் போது போட்டோ நென்ச்சுக்கோங்களே சிக்கன்னு ரொம்போ நம்ம சமச்சிட்டோனா அது கொஞ்சோ ஹாட் ஆய்ரு தோழி அதுனால நம்மய் இந்த தக்காளி எல்லா சமிச்சிட்டு வ நல்லா வதக்கிட்டு அப்றமா நம்மோப் போட்டு போடும்போது அது ஓரளக் கொஞ்சு குக் ஆகு கொஞ்சு சாஃப்ட்டா இருக்கு ஓவர் குக் ஆய்ர்ச்சுன்னா அது ரொம்ப ஹாட் ஆய்ரு அதுனால நம்ம தக்காளியு வதக்கிட் அப்றமா ஆ இதூம் போடணு தோழி இந்த சிக்கன் போட்டுட்டு அப்ரமா ஃப்ரஷ்ஷா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வரச்சி வச்சுட் ட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ நம்மன்க்கு எவ்ளோ தெவெ ப்ப எவ்ளோ கறி இருக்கோ அதுக்கு தேவ் அளவுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் அந்த மாரி எந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த மசாலால நல்லா மிக்ஸ் பண்ணிக்ணு தோழி பண்ணிட்டு நம்ம ஒரு சைட்ல என்ன பண்ணு ஜார்ல ஒரு தக்காளி ஒரு வெங்காயம்மு அ ஒரு ரெண்டு பத்த தேங்கா அதே ஒ அத் இதுல ஒண்ணு இது க்ராம்பு ரெண்டு க்ராம்பு போட்டு அது என்ன பண்ணு நல்லா அர்ச்சிக்ணு தோழி
ஓகே தோழி
அர்ச்சிட்டு நம்ம கறி போட்றோ இல்லியா அதுக்கப்றம்மா இந்த மசாலா நம்ம அரி ச்சி வக்றோ இல்யா இதுவு அந்த க்ரேவில போட்டுண்ணு தோழி போட்டுட்டு அந்த ஜாரு கொஞ்சு அப்டியே அதுல்யே தண்ணி லைட்டா கொஞ்சோ விட்டு அது நல்லா இது பண்ணி அத்ல தண்ணி கொஞ்சோ போட்டுடுங்க போட்டு அதுவு கொஞ்ச நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த லைட்டா அந்த பச்ச ஸ்மெல் போறவரைக்கு கொஞ்ச நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பண்ணிட்டு அதுக்கப்றமா ஒரு ஒரு க்ளாஸ் அளவுக்கு தண்ணி ஒரு க்ளாஸோ எவ்ளோ உங்குள்க்கு க்ரேவி தேவியோ கொஞ்ச திக்கா வேணுன்னா கம்மியா போட்டுக்கோங்க அ கொஞ்சு உன்னு கொஞ்சு க்ரேவியா வேணுனா ஒரு ஒன்ற க்ளாஸ் ரெண்டு கிளாஸ் கூட போட்டுக்கோங்க போட்டு நல்லா கொதிக்க விடுங்க விடும்போது அப்டியே அந்த ஸ்மெல்லு அந்தப் பச்ச ஸ்மெல்லா போய் அந்த க்ரேவி ஸ்மெல் வரோ பாருங்க வந்துச்சுன்னா அவ்ளோதா குருமா ரெடி
ச்சேரி
இந்த மாதிரி நீங்க செஞ்சு செஞ்சு அதுக்கு சாப்ட்டீங்கன்னா நெய் சோறுக்கு ரொம்பவே நல்லாருக்கோ தோழி நா சொல்லது உங்களுக்கு புரிஞ்சதா தோழி நா சொல்லுது உங்குக்கு புரிஞ்சதா தோழி
ஆ புஞ்சிது தோழி இதுல நம்ம தேங்கா இல்லாம தேங்கா பால் யூஸ் பண்லாமா தோழி நீங்கோ தேங்கா ஒரு ரெண்டு கீத் த்து போடணோ அப்டின் சொன்னீங்கில்ல
ஆமா ரெண்டு பத்த தேங்கா போடுவோ அ நீங்க தேங்கா வேண்டா அப்டின்னா நீங்க தேங்கா பால் கூட போட்டுக்லா ஆனா தேங்கா கொஞ்சோ நம்ம நல்லா மெலிசா தேங்கா தக்காளிவ் வெங்காயோ அதுல காராம்பு இது போட்டு நம்ம கொஞ்சோ மெலுசா அரிச்சு போடும்போது நம்முள் க அந்த க்ரேவி உன்னோ கொஞ்சோ நல்லா இருக்கோ அத கொஞ்சோ நல்லா ஓரளவுக்கு திக்கட் ட்டியாவு வரோ ஒரு க்ரேவி இப்ப நீங்க தேங்கா பால் போடும்போது அவ்ளுக் கட்டி ஆகாது இதுவே நீங்க தேங்கா அரச்சு போடும்போது நீங்க வெங்காயோ வேணுனா கூட ஸ்கிப் பண்ணிட்லா அது அரைக்கும் போது ஆனா தக்காளியு ம் இந்த தேங் தேங்காவு கம்பல்சரி அரிச்சு ஊத்தும்போது அது கொஞ்சோ நல்லா திக்கா வரு கிரேவியோ நல்லா டேஸ்ட்டா வரும்
ம் ம்
நா சொன்னது உங்ளுக்கு
ம் இந்த இந்த கிரேவிய நா சப்பாத்தி ஆ புரிஞ்சுது தோழி இந்த இந்த கிரேவியே நம்ம சப்பாத்தி ஆ இட்லி தோச அந்த மாரி எல்லாத் துக்கு நம்ம அந்த செய்முறைய பயன்படுத்திக்கலா அப்டித்தான தோழி
ஆமா ஆமா தோழி கரெக்ட்டா சொன்னீங்க நீங்க சப்பாத்திக்கு தோசைக் கு சப்பாத்திக்கு கூட இது கிரேவி நீங்க எடுத்துக்கிட்டீங்ன்னா ரொம்பவே நல்லா இருக்கு தோழி
ஆ ஓகே தோழி ஏற்கனவே நீங்க குடுத்த பிரியாணி செய்முறையே நல்லா இருந்தது இப்போ அது வந்து நெய் சோறு அப்புறோ அது அத அது மட்டு இல்லாம அதுக்கு கூடவே உள்ள தாளிச்சாவு நீங்க சேத்து எப்டி செய்றதுன்னு ரொம்ப தெளிவா அளவோடு சரியான அளவோடு சொல்லியிருக்கீங்க தோழி கண்டிப்பா இத நா செஞ்சு பாக்குற
செரிங்க தோழி நன்றி நன்றி வணக்கம் தோழி மீண்டும் நம்ம தொடர்ந்து பேசலாம் நன்றி தோழி
ம்